வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க தோழி
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்டாச்சா
ஆஹ் சாப்டாச்சி தோழி நீங்க சாப்டீங்களா
டன் தோழி மத்தியானத்துக்கு தா பிரியாணி ஏதாச்சி கடையில வாங்கிட்டு வர்லானு இருக்கேன் தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி பிரியாணிதா உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் பிரியாணியோட தீவிர ரசிகை எந்த கடையில வாங்க போறீங்க வீட்டுல எந்த கட பக்கத்துல எதுவும் உங்களுக்கு புடிக்கும்
அத்தான் தோழி எஸ் எஸ் ஹைத்ராபாத் இருக்குல்ல தோழி
உம்
இந்த கடையில நல்லா இருக்கும் தோழி நம்ம சாப்புட்றதும் நல்லா இருக்கோ அப்புறது இப்போ நல்லாருக்கே தோழி இங்க சாப்பாடு கூட நல்லா வந்து எப்டி சொல்றது அந்த தக்காளி வெங்காயோ அதிகமாருக்காம அது இல்லவே இருக்காது தோழி தக்காளி வெங்காயோ இருக்கற மாதிரியே இருக்காது பிரியாணில எந்த மசாலா சோ நம் தடப்படாது சாப்டும்போது நம்ம வீட்ல செஞ்சோம்னா அது எல்லாமே இருக்கற மாரி இருக்கு போன தோழி எடுத்து எடுத்து சாப்புடுற மாதிரி இருக்கு அதே வந்து ஹைதராபாத் பிரியாணில சாப்ட்டோம்னா அது இருக்காது நம்ம சாப்புறதுக்கு நம்ம நல்லாருக்கு அதுக்கப்புறம் பிரெட் அல்வா கூட குடுப்பாங்க அங்க ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டுக்காக கூட நம்ம சாப்பல்லா அ எஸ் எஸ் தட் பிரியாணி நல்லாருக்கு தோழி உங்களுக்கு என்ன என்ன பிரியாணி புடிக்கு
எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்க அப்டின்னா உஹம் ஏ பி சி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை இருக்கு தோழி ஆஹ் மூணு கட மொத் டாருக்குது பக்கத்துல கொஞ்சோ தள்ளி தள்ளி ஏ பி சி பிஸ்மி ராயல் அப்டின்னு சொல்லிட்டு மூணு கட இருக்கு இதுல எதுல டேஸ்டாருக்கு அப்டின்னா நா மூணு கடையிலுமே சாப்ட்டுருக்கே ஆனா எனக்கு பிடிச்சது எது அப்டின்னு பாத்தீங்ன்னா ராயல் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கடருக்கு தோழி
அந்த கடையில
அந்த கடையில இப்பதைக்கி பிரியாணி சூப்பராருக்கு ஆனா மு மு ஃபர்ஸ்ட் டைமெல்லா பாத்தீங்க அப்டின்னா ஏ பி சி லதா பிரியாணி அப்டின்னால ஏபிசி தா அப்டிங்கிற மாரி இந்த சைட்லல்லா சொல்லுவாங்க அதுல ஒரு பாய் வந்து வந்துட்டு கிண்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ அதுக்கு பதிலா இப்ப அந்த பாய் வேலைய உட்டு போயிட்டு ம் இப்ப நார்மலா இப்ப நம்மள மாதிரி ஆள் தா கிண்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிரியாணினாலே ஸ்பெஷல் வந்துட்டு பாய் கிண்ணாலுமே ஸ்பெஷலாருக்கும்
ஆமாங்க தோழி பாய் சைடா போனா அந்த பிரியாணின்றதுக்கே பாயன்ற மாதிரி ஆயிடுச்சு தோழி இப்பல்லா
உம் அதனால மொத மொதல அந்த கடையில பாய் தா கிண்டிக்கிட்டுந்தாரு அதுக்கப்புற அவுங்க போயிட்டாங்க போல அதனால இப்ப எல்லாரு என்ன அப்டின்னா அந்த ராயல் அப்டிங்கிற கடைக்கு ஷிப்ட் ஆயிட்டாங்க அங்க இப்ப கம்பேர் பண்ணும் போது இவுங்கள விட அவங்க நல்லா பண்றாங்க அப்டிங்கிற மாதிரி எங்க சைட்ல உள் இல்ல அவுங்கனா சொன்ன அளவுக்கு நானு சாப்ட்டு பாத்த ராயல்ல அது எப்டி சொல்றது நல்லா வாழை எல போட்டு அது மேல பிரியாணி ப பேக் பண்ணிருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்து அந்த தொறந்தோனே அந்த அ வாழ எலையோட இதுவு இந்த பிரியா ணியோட இதுவு சேரும்போது செம சூப்பராருக்கும் தோழி
ஏதாச்சு குடுப்பாங்களா தோழி தொட்டுக்கறதுக்கு கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடிங்கற மாதிரி
ஆஹ் தொட்டுக்கறதுக்கு பாத்தீங்க அப்டின்னா தால்சா குடுத்துருவாங்க தால்சாவும் வெங்காயோ இருக்குல்லையா
தோழி
அதுவும் குடுத்துருவாங்க தோழி தொட்டுக்கறதுக்காக ஆஹ் நம்ம வேணுன்னா சிக்கன் சி க்ஸ்டிபை தனியா வேண்னா வாங்கிக்கலா அதுக்கப்புற பிரியாணியில முட்டை அவிச்ச முட்டை வந்துட்டு அதோட உ காம்போலயே வந்துரு சிக்கன் பிரியாணி தானே நம்ம வாங்குறோ அதையு சேத்து வீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் என்மோ எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அதுவு சேந்தே வந்துடு அஹ் நீங்க சொல்ற பிரியாணியில என்னென்ன தோழி எல்லா வரு என்னென்னல்லா வருது தோழி
கத்திரிக்காய் பச்சரி குடுத்துருவாங்க தோழி கத்திரிக்கா பச்சடியு நம்மளுக்கு பிரெட் அல்வா குடுத்துருவாங்க வெங்காயம் பச்சரி கொடுத்துருவாங்க தோழி தால்ச்சா சொல்றது நீங்க சொல்லிதா தோழி கேள்விப்பட்டுருக்கே இது வரைக்குமே நா எங்குமே சாப்புடும் போது தால்ச்சா குடுத்தது கடையாது
உம்
நீங்க சொல்றப்போ தால்சா கொடுக்குறங்கந்து ஆனா தால்சாவும் நான் சாப்பிட்டதும் கெடையாது தோழி ஏன்னா முஸ்லிம்ஸ் கல்யாணத்துல போடுவாங்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன்
ஆக்சுவலா அந்த இது இருக்கு இல்லையா நீங்க சொல்றீங்க இல்லையா அது கத்தரிக்கா போட்டேதோ
ஆமாங்க தோழி
அதுதாங்க ச எங்க சைட்ல தால்சான்னு சொல்லுவாங்க
கத்திரிக்கா பச்சடிதான் தால்சா சொல்லுவாங்களா
ஆஹ் ஆமா ஆமா அதுதான் தால்ச்சானு சொல்லுவாங்க இங்கிட்டு
ஆனா தால்சான்றது வந்து வேற தான தோழி
அப்ப அது என்ன சொல்றது நான் சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா குழம்பு மாதிரி இருக்கும் அதுல்ல கத்தரிக்கா அந்த பருப்பு கத்தரிக்கா அதெல்லாம் போட்டிருக்
ஆஹ் அப்போ அது நீங்க சொல்றது வந்து கத்திரிக்கா அது வந்து தால் சா தான் தோழி நான் சொல்றது வந்து கத்திரிக்கான்னா நம்ம எண்ணக்கத்திரிக்கா செய்வோம்ல்ல தோழி ஆனா அந்த ஸ்டைல் ஆமா அந்த ஸ் அந்த மாதிரி ஸ்டைல்ல இவங்க வந்து இது அது வந்து கெழம்பு அந்த ஸ்டைல்ல இருக்காது ஹ அதே மாறி தொக் கு மாறி வரு தோழி
ஓ ஓகே ஓகே தோழி
தொக்கு மாறி வரும் நம்ம அப்ப சாப்பறதுக்கு வந்து நல்லா இருக்கும் தோழி சாப்பட்றதுக்கு வந்து அத வெச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாவும் இருக் கொ அதுல கொஞ்ச புலி சேத்து வெப்பாங்களா என்னனு செரியா நம்ளுது அது சாப்டும் போது நல்லாவும் இருக்கு கும் தோழி
ஓ ஓகே ஓகே தோழி நான் சொல்றது தால்சா தா
நீங்க சொல்றது தால்சா தான் ஏ நான் கேள்விப்பட்டிருக்கேன் தால்சா வந்து பருப்பு போட்டு செய்வாங்க ஆ அது ஒரு நான்வேஜ்க்கு நம்ம அதுல மட்டன் மட்டன் போட்டாங்கன்னா மட்டன் கொழம்புன்ற மாறி போட்டு தால்சா மாறி செய்வாங்க அது நம்ம சாப்பட்றதுக்கு நல்லா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த முஸ்லிம்ஸ் கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்க அந்த மாறி கேள்விப்பட்ருக்கேன் ஆனா இது வரைக்கும் நானுமே அவ்ளோ பெருசா கல்யாணத்துக்கு போனது கெடயாது நா தால்சா சாப்ட்டது கெடையாது போனாலுமே இப்ப எல்லாருமே பிரியாணி தான் தோழி போடுறாங்க எல்லாத்துக்குமே இதெல்லாம் வந்து பாரம்பரியங்க பண்றவங்க பண்றாங்க போனாலுமே வந்து தால்சா போட்டு நான் சாப்ட்டது இல்ல நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது இந்த மாதிரி வந்து கடையிலு குடுக்கறாங்கன்ற மாறி
நீங்க ஒன் டைம் கண்டிப்பா வாய்ப்பு கெடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இந்த கத்தரிக்கா நீங்க சொல்றிங்கல்ல அது வச்சு சாப்பிறத விட இப்ப இந்த பிரியாணில தால்சாவை ஊத்தி சாப்ட்டம்னா சூப்பரா இருக்கும் அதாவது தால்சானா ஒன்னு கெடயாது அதுவும் கொழம்பு மாதிரிதா இருக்கு ஆனா கொஞ்சம் பருப்பு ஆ கத்தரிக்காய் இதெல்லாம் போட்ருக்கும் இப்ப இந்த பிரியாணியோட நீங்க இந்த தால்ச்சா ஊத்திட்டு ரெண்டயு மிக்ஸ் பண்ணி சாப்ட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு
அ நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது அது சாப்பிடணும் இந்த மாரி நல்லா பண்ணிருக்காங்களேன்ற மாரி இருக்கு தோழி
ம் கண்டிப்பா ம் ஓகே தோழி அதே மாரி சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வந்துட்டு நம்ப காம் ம்போல அதையுமே சேத்து வாங்கிட்டோம்னா பிரியாணி ஐ மீன் தால்ச்சாவூத்தி சாப்ட்டு அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு வெங்காயம் அதுக்கப்பறோ சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வச்சுட்டு அப்டியே ஒரு அவிச்ச முட்டையும் சேத்துடு எல்லா காம்பினேஷனையும் சேத்து ஒரு வேள சாப்பிட்டோம்னா வயிறு செம்மையா ஃபுல்லாயிரும் அப்பறோ கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க பிரியாணி சாப்பிட்டுதுக்கப்பறோ சவனப் என்னா குடிப்பாங்க அது சிக்கன் ரைஸ்கக்கு தா நம் குடிக்க கூடாது பிரியாணிக்கு குடி ஒண்ணு ஆகாது அந்த மாரி குடிப் ப்பாங்க இல்ல சாப்ட்டு நம்ம ம்
ஏன் தோழி சிக்கன் ரைஸ்கு குடிக்க கூடாது
அது என்னன்னு தெரில தோழி அது மாரி நறைய நியூஸ்ல எல்லா பாத்துருக்கே அது மாரி சொல்லுவாங்க சிக்கன் ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம சவனப் குடிக்கக் கூடாது அப்படின்னு அதுவும் இதுக்கும் ஏதோ காம்பினேஷன் இருக்கும் போல தோழி
ஏதாச்சும் இருக்கும் போல ஆனாலுமே பிரியாணி சாப்பிட்டா நே த்தே சவன்அப் குடிக்கிறாங்க ஏன்ன அது நானுமே பாத்துருக்கே
ம் பிரியாணிக்கு வந்துட்டு சவனப் குடிக்கலா அதனால ஒண்ணும் இல்ல இதே நம்ம ஞாயிற் யத்துக்கிழம டயத்துல அழகா லீவ் அப்ப பிரியாணி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சோம்னா அந்த நாளே முடிஞ்சுரும்
ஆமாங்க அப்போதா அது சாப்பிட்டதா நம்ளுக்கு ஞாயித்துகிழமைன்ற ஃபீலே இருக்கும் அது வந்து எனக்கு ஞாயித்துக்கெழம டைம்ல இல்ல தோழி ஏதாசும் ஒரு ஃபஷல் பர்த்ட்டேஸ்ல அன்வசரி பர்த்டே அந்த மாரில்லாம் வரும்போது பிறந்த நாள் எல்லாம் வரும்போதுதா எனக்கு அந்த அந்த அது வந்து நம்ம சாப்பிடணும்னு ஒரு எனக்கு ஒரு இருக்குமே நம்ம பர்த்டே வருது பிறந்த நாள் வருது கல்யாண நாள் வருதுன்றப்போதா எனக்கு இந்த மாரி வெளியே போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அது அந்த அந்த நாள் ஃபுல்லா வெளியே இருக்கணும்னு நினைப்பே தோழி நானு மீதி நேரத்துல வந்து நம்ம சமைக்க இருக்க முடில இல்ல எங்கயாச்சும் வெளியே வந்துட்டோ நம்ம என்ன சாப்பிடுறதுன்னா அப்ப வந்து நா வந்து சாப்ட்டுப்பே இப்பமே வந்து இந்த ஞாயித்து கெழமனா வெளியே சாப்பிட்ற ஆளும் கிடையாது தோழி நா சின்னதுல எல்லா வந்து வெளியவே அவ்வளவா சாப்பிட விட மாட்டாங்க தோழி ஏதாச்சும் இல்ல நம்ம வெளிய எங்கன்னா ஊர் போய் டோ அங்க இருந்து வர முடியல அங்கே சாப்பிடணும்ன்ற பட்சத்துல மட்டும் தா வெளிய சாப்பிட்றது இல்ல வீட்ல இருக்கிறப்போ எப் ப்பமே வந்து வெளிய வந்து அவ்வளவா வந்து சாப்பிட விட மாட்டாங்க
ஓ ஓகே ஓகே நம்ம வெளில சாப்புட்றதும் எப்பவுமே சாப்பிடணும்னு அவசியம் இல்ல எப்பயாது தோணுச்சு அப்படின்னா வெளியில சாப்படலா வீடலேயே நம்மளே சமைச்சு சாப்பிடுறதுக்கு கொஞ்ச ஒரு சேஞ்சுக்கு கடையில சாப்பிட்டு பாத்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால சாப்ட்டு பாக்கலாம்
ஆமாங்க தோழி அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு நம்மளுக்கு சாப்பறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்
உம் உம் ஆமா தோழி அது மட்டு இல்லாம நீங்க சொன்ன மாரி கடையில பாத்தீங்கன்னா புரோட்டாலாம் நம்ம கடையிலயே வாங்கலா ஏன்னா நம்ம வீட்ல உக்காந்து போட முடியாது. ஆஹ் ஒரு சில பேரு போடுவாங்க. அதையுமே வீட்ல வந்துட்டு செய்யுறவங்களு இருக்காங்க புரோட்டாலா
ஆமாங்க தோழி நீங்க தல்ப்பாகத்து பிரியாணி சாப்பிடுக்கீங்களா தோழி.
தலப்பா கட்டி பிரியாணி, எங்க ஊர்ல இருக்கு தோழி நா வந்து இது ஒன் டைம். ஆஹ் இல்ல ரெண்டு மூ ரெண்டு டைம் என்னமோ ரெண்டு மூணு தடவ சாப்ட்டுருக்கே ஆஹ் தலப்பாக்கட்டி பிரியாணினா பொதுவா இப்ப நம்ம இந்த பிரியாணிலலா நார்மல் அரிசி சி போல. இது ஒரு அரிசி யூஸ் பண்றாங்க தலப்பா கடையில இந்த பாஸ் மதி ரைஸ் யூஸ் பண்றாங்கன் நெனைக்
இல்ல தோழி ஹா பாஸ்மதி கெடையாது அதுலதா வந் து சீரகசம்பா யூஸ் பண்றாங்க தோழி நம்ம நார்மலா சாப்பிடுறது ஆமாங்க தோழி, நம்ம சாப்புடுறதுலதா வந்து பாஸ்மதி சாப்பிடறோ ஆனா அங்க மட்டும் சீரக சம்பா தோழி அது பயன்படுத்துறாங்க நா எனக்கு நா பாத் த வரைக்குமே அ தலப்பாக்கட்டினாவே அந்த சீரக சம்பாதா அது அந்த அரிசி போட்டு நம்ம எல்லாம் பிரியாணியா கலரா இருக்கு, அது வந்து கருப்பா இருக்குந் தோழி, ஆனா அது டேஸ்ட் நல்லாருக்குந் தோழி நறையா நெய் ஊத்திருப்பாங்க. அது நம்ளுக்கு காஸ் கூடுதலா சாப்ட்டாலுமே அது சாப் ட் ஒரு மட்டன் பிரியாணி தா தோழி அங்க சிக்கன் அவ்வளவா அது இருக்காது. இருக்காதுன்னா அதுக்கு சிக்கன் பிரியாணி சாப் இந்த மாற்றம் மாட்றாங்க. இருக்கு சிக்கன் பிரியாணி அங்க போனா மட் சிக்கன் பிரியாணின்றது கொஞ்ச நல்லா இந்த மாதிரி இருக்கு தோழி நீங்க ஒர்
சாப்புடும் போதும் நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாரியு இருக்கு தோழி
ஓகே தோழி ம் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அரிசி வகை வந்துட்டு பிடிக்கு தோழி
ஆமாங்க தோழி அது என்னவோ கரெக்ட் அந்த அரிசி சாப்டும் போது நம்ம எனக்கானா சீரக சம்பா புடிக்காது தா தோழி
ம் ஓகே தோழி நம்ம அடுத்த கால் ல தொடர்ந்தே பேசுவோ தோழி இப்பத க்கு நீங்க இந்த இணைப்ப கட் பண்ணிக்கோங்க
ஓகே ங்க
ம் ஆ ஓகே தோழி